ஹலோ
ம் சொல்லுப்பா
கா ம எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேம்மா
ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே நீங்க துணி இப்பதா மிஷின்ல போட்ருக்காங்க இல்ல போடணூ மிஷின்ல இருந்த துணி இப்பதா காய போட்ருக்காங்க இன்னொரு ட்ரிப்பு போட்லா
சேரி சேரி சேரி இங்கயூ காலைல செம்ம வெயிலு மிஷின்ல வந்து துணி போட்டே போட்டே இன்னு ஒரு செட்டு மட்டு இருக்குக்கா அத மட்டு காய போடணூ நேத்து இந்த மாரிதா செம்மையா வெயில் அடிச்சுச்சு என்னா வெயிலு கொளுத்துச்சு மதியான்த்துக்கு மேல மழனா மழ அப்டி ஒரு மழ
எப்பா இங்க நேத்து சாய்ந்தரோ அஞ்சு மணிக்கு மொட்ட மாடிக்கு போறே வெயில் அடிக்கிது நிக்க முடியல அஞ்சு மணிக் மேலயே
ஆமா ஆமா ஆமா நேத்து ஏழு மணிக்கிட்ட ஒரு ஆறு நாப்பத்தஞ்சு இருக்கு அப்ப தா வந்து சாந்தரோ மாரி இருக்கு அப்டியே இருட்டவே இல்ல
ம்
நல்ல வெளிச்சமாவே இருக்கு
எ ஏழு மணிக்கா மழ வந்தா சீக்கிரோ இருட் ட்டிடுலப் பா
ஆனா நேத்து வந்து இருட்டவே இல்ல ஆறு நாப்பது வ நா எ வீட்ல வெளி லைட்டும் போடல உள் லைட் உள் லைட்டும் போடலன்னா பாத்க்கோங்க
பரவால்ல
அதுக்கப்புறோந்தா பாத்த என்னடா இவ்ள ஆச்சு நம்ம லைட்டே போடாம இருக்குறமேனு அதுக்கப்புறோ தா போட்டே
இந்த வெயில் காலோனு வந்துட்டா சீக்கிரோ இருட்டாது மழக்காலோ குளுர்காலோ வந்தா சீக்கிரோ இருட்டு அது பாத்துருக்கீங்ளா
ஆமா ஆமா ஆ
அஞ்சற மணிக்கெல்லா இருட்டிக்கு லைட்
அதே மாரி வெயில் காலத்துல வந்து அ பகல் அ ரொம்ப பெருசா இருக்குன் சொல்லுவாங்க இந்த குளுர்கால த்துல இந்த மார்லா நைட்டு வந்து ரொம்ப பெருச இருக்குன் சொல்லுவாங்க
ஆமாப்பா
ம் அதே மாரிதா நம்ப ஒடம்புலையு செரி சரி பாதி ஒரு லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சோ குட்டிஸ்சா இருக்கு ஆமா அது நீங்க இப்ப நோட் பண்ணிருக்கீங்ளா நானு மைன்யூட்டா நோட் பண்ணதுல்ல சொன்னா சொல்லுவாங்க அந்த மாரின்னு
கேள்விப்பட்ருக்க அதாவது லெப்ட்டு சைட் இருக்கற ஆர்கன்ஸ விட ரைட் சைடு எல்லாமே பெருசா இருக் கு அப்டின்றது நானு கேள்விப்பட்ருக்க அ நா வெச்சி பாக்கும்போது எனக்கு அ அந்தளவுக்கு தெரிய மாட்டின்து
இப்ப வந்து பாத்திங்கன்னா முகூர்த்தோ இப்ப எதாச்சு முகூர்த்தோ வருதுங்ளா நேத்தோ நே முந்தாநேத்தோ ஒரு முகூர்த்தம் முடின்ச்சி
ஆ
ம் இப்பல்லா நீங்க ஃபங்க்ஷனப்ப சப்போஸ் நாளைக்கு நாலா நாளைக்கோ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கனா அதுக் முன்னாடியே ப்ரீ ப்ரிப் பறா எதாச்சு பண்ணி வெப்பீங்ளா இல்ல ஆன் த ஸ்பாட்ல தா டக்கு டக்குன்னு எடுக்கறதா
இல்லப்பா ஸ்பாட்ல அதாவது மத்ததெல்லா எடுப்ப பொடவைய மட்டு கொஞ்சோ செட் பண்ணி வெப் ப என்னா எனக்கு ப்ளவுஸ் எல்லா எனக்கு கரக்ட்டா செட் ஆகாது ஒ திடீர்னு ஒடம்பு ஏறு எறங்கு அப்ப பிரிக்க வேண்டிய நெலம வரு இல்லன்னா தெக் கிறதுக்கு குடுத்து வெச்சிருக்கே நா நேத்தே பிரைடே சண்டே போன எனக்கு ப்ரைடே பிளவுஸ் குடுங்கன் சொன்னா நேத்து அந்த அக்கா கிட்ட போன் பண்ணி கேட்ட பிளவுஸ் குடுத்து ஒன் ச்சு போன் பண்ணி அக்கா முடிஞ்சிதா ஃப்ரைடே கேட்ருந்தனேன் சொல்லி டதுக்கு அவங்களுக்கு கொஞ்சோ இடுப்பு வலி இருக்கும்மா இப்ப முடியா
செரி
நீங்க ரெண்டு நாள் கூட எடுத்துக்கோங்கக்கா அனா எனக்கு சண்டே காலைலே குடுத்துருங்க காலைலயே ஒரு ஏழு எட் டு மணிக் குத்தாதான நா ஒம்போது மணிக்கு நா கெளம்பனு அப்டின் சொல்லிருக்க மாத்தி பொடவ நா ரொம்ப எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன் தா அதிகமா ஃபங்க்ஷன் போகாதனால போம்போது ஒரு ஒரு புது பொடவ எடுத்து ஸ்டிச் பண்ணிப்பப்பா
நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ நாலா பாத்திங்ன்னா சேரீல இருக்கற ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண மாட்ட அ சில்க் காட்டன்ல தனியா எடுத்துருவ இல்லன்னா அது கான்ட்ராக்ஸ்ட்டா இருக்கற கலர வச்சே மிக்ஸ் அன் மேட்ச் பண்ணி போடுவ
ஆ
ரொம்ப ரர் சரீல இருக்கற ப்ளவ் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரர்
எனக்கு அதே மாதிரிதா ஒரு சிலர் எங்க ஊர்ல சொல்லுவாங்க எ எ சைஸுக்கு வந்துட் டு பிளவுஸ்ஸு சேரீல வர்றதெல்லா தெக்கவே முடியாதுன் சொல்லிடுவாங்க வெளியவே நீ ஒன்றமீட்டர் எடுத்துக்குடுனு அதனால எல்லா பிளவுஸ்ஸு வேஸ்ட் பண்ணிட்ருந்த அதுக்கப்றோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்துட்டு அவ எனக் கரெக்டாவே தெச்சி குடுத்தாங்க சேரில வர்றப் பிளவுஸ்ஸு அதுதானப்ப ஒரு சில சேரீக்கு மேட்சாருக்கு
ஆமாமா
அதனால அவுங்க தெச்சி குடுக்குறவங்க கிட்டதா மாமுல்லா போயிட்டு திருப்பத்தூர்லயு தெச்சிக்கிற
ம் ம்
பட் அங்கயும்மா தெச்சி தெக்க இப்பதா குடுத்தருக்கே ரெண்டாவது பிளவுஸ்சு
சேரி நீங்க ஸ்டிச் பண்றது அ எப்டி ப்ளைனாஸ் ஸ்டிச் பண்ணுவீங்ளா எப்படி வந்து ப்ளைனா ஸ்டிச் பண்ணுவீங்ளால்ல வர்க் ஆரி வர்க்கு டிசைன் ஏதாச்சு போடுவீங்ளா எம்ராய்ட்ரு
இப்போ பட்டு பொடவிக்கின்னா ஆரி ஒர்க் போட்டுருவ பா சிம்பிளான்னா கூட ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ்குள்ள இப்பல்லா தௌசண்ட் ஃபை டூ தௌசண்ட் தா ஆது மினிமம் தௌசண்ட் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்றங்க பட்டு பொடவைக்குன்னா அது மாரி போட்டுப்ப
ம்
இப்ப நா இன்னிக்க குடுத்திருக்குற சேரி வந்து கொஞ்சோ ஒர்க் சேரி மாரி தா இப்ப புதுசா வந்திருக்கு இல்லையா ஒரு மாரி கண்ணாடிம் மாரி சேரி வந்து
அ டிஷ்யு மாரி
டிஷ்யுல அ அந்த மாரி சேரிதா குடுத்துருக்கே அதுல வந்த பிளவுஸ் பிட்ல ஃபுல்லாவே கை ஃபுல்லாவே ஒர்க் இருக்கு
ஓ த இந்த ஒர்க் மாரி சர்தௌசி ஒர்க் மாரியா
அ சர்தௌசி மாரி ஃபுல்லாவே ஒர்க் இருக்கு அதே ஸ்டோன்லயே அதனால அதுவே அப்டியே ஸ்டிச் பண்ணிட்ட ஒர்க் போடாம
நீங்கல்லா சாரீல்லா எங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஏதாது குறிப்பிட்டா கடருக்கா இல்ல எங்க வேண் ணாலு பாத்தா எடுக்குற மாரியா இல்ல இதுதா எங்க ஷாப்பிங் ஏரியா இங்க போனா ரொம்ப சீப்பன் பெஸ்ட்டாருக்கு குவாலிட்டி நல்லாருக்குனா எந்த கடைய சொல்லுவீங்க நீங்க
எனக்கு அந்த மாரி சேரி‌ போய் நா கடைல எடுத்ததில்லப்பா மோஸ்ட்லி தம்பிங்க வந்துட்டு துணி கட வெச்சிருக்காங்க பட் அவுங்க சேரிஸ் எல்லாமு சேல்ஸ் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அவுங்க கடைங்கல்ல எப்பயாவது சேரிஸ் நல்லாருந்தது பல்காருந் தா அவுனங்களே கூட்டிட்டு போய் எத்தன வேணுமோ எடுத்துக்கோணு அனுப்பி விட்ருவாங்க அப்ப போய் ஒரு பத்து இருவது பொடவைய தூக்கின் வந்து ஒரு ஸ்டாக்ல வெச்சிம்பம்பா வருஷத்துக்கு ஒரு முற
ஓ செரி செரி செரி எப்டி ஒரே வெரைட் டியா எடுப்பீங்ளா இல்ல வந்து பா நெறைய வெரைட்டியா எடுப்பீங்ளா
வெரைட்டி மாறி மாறி மாறிதா எடுப்ப அதே மாதிரி அந்த மாரி மிக்ஸ்சா அங்கருக்க போகுபோது ப அது மாரி எடுத்துட்டு வந்துருவ இல்லன்னா அவுங்களே பண்டிக்கி தீபாவளிக்கி பொங்கலுக்கு நடுவுல வருஷத்துக்கு ரெண்டு மூணு பொடவைங்க தராங்க இல்லன்னா எப்பயாவுது அவுங்க பொடவைய நல்லாருந்ச்சின்னா எடுத்துட்டு வந்து குடுத்துற்றாங்க நடுவுலே அத் மாரி எப்பயுமே வீட்ல பொடவிங்க துணிங்களுக்கு வெரிக்கு பஞ்சோ இல்லப்பா
நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ
வெளிய போய் எடுக்குறது கொஞ்சோ ரேரு இப்பயு ஷிம்மீஸ்ஸு நல்லாந்துச்சி பிருத்விதுன் சொல்லிட்ருந்தா ஒரு அஞ்சி பீஸு எடுத்துட்டு வந்து குடுப்பான்னு சொல்லிட்ருக்க எட்த்துனு வந்து வெச்சிருக்
எப்டி கிட்டங்ளா கட தூரமா இல்ல
கடைங்கெல்லா தூர தூர தாப்பா ஒரு பக்கோ சோழிங்கர் அந்த பக்கோ தூர தூரமாருக்கு அவனுங்க வர போ போது எடுத்துட்டு வருதுன்னா போனேனா எப்யாவது அதுதா சொன்னே வருஷத்துக்கு ஒரு முறதா போவே போய் அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான்தெல்லா ஒரே முட்டா பேக் பண்ணிட்டு கார்ல போட்டு எடுத்துட்டு வந்துருவே
சேர் செரி செரி
போம்போது ஒரு நாலஞ்சி பீஸ் அது வேணுனா அப்டி எடுத்துட்டு வந்துருவே ஒரு தம்பிது மட்டு இங்க திருப்பத்தூர்ல இருக்கு அதனால அங்க போய் இன்னர்ஸு அங்க தேவையான்தெல்லா போம்போது வரும்போது ஸ்லிப்பர்ஸ் அது மாரி எல்லா என்ன தேவையோ பாப்பாக்கு எங்களுக்கு செரி அது எடுத்துப்போ புடிச்சிருந்தா அப்பப்போ எடுத்துப்பே போம்போது வரும்போதெல்லா
செர் செரி சொந்த தம்பிங்ளா சொந்த தம்பி கடைங்ளா
ஆமாங்க கூட பொறந்த தம்பி கிட்ட
நல்ல விஷ்ய தான
ஆ
ம் அவுங்க அவுங்கெல்லா எங்கந்து பர்சஸ் பண்ட்டு வருவாங்க
அவங்க அந்த கல்கட்டால பாம்பே கல்கட்டா சரக்கு சூரத்து அந்த மாரி மா த்தி மாத்தி அங்கங்க போய் சரக் கட்டுவாங்க ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு ஊர்ல இப்போ நைட் ட்ரெஸ்சு ஆ கொழந்தைங்களுக்கான ட்ரெஸ் வேணுனா அந்த ஒரு ஊருக் போவாங்க சாரீஸ்க்னா ஒரு ஊருக் போவாங்க சுடிதாருக்குன்னா ஒரு ஊருக் போவாங்க அந்த மாதிரி
சேர் செரி செரி செரி ரொம்ப நல்ல விஷ்யோ அப்றோ அவுங்களு இங்கெல்லா வருவாங்ளா லீவுக்கு பசங்க அவுங்கலெல்லா கூட்டிட்டு
எங்க வீட்டுக்குங்ளா
ஆ
ஆ வறாங்க
ஏனா சில பேர் பிஸ்னஸ் இருக்கறத்னால கடை வுட்டு எங்கியு போ மாட்டாங்க கடைய பாத்துக்கனு கடன்ருப்பாங்க
கடையில இருந்து தம்பிங்க வீட்டுக்கு வரதே ஆறு மாஸ்த்துக் மூணு மாஸ்த்துக் ஒரு முற தா எதாவது ஃபங்க்ஷனுனா மட்டு னா வருவாங்க மெய்னா எங் இவுங்கெல்லா ஆ ம் கடையிலயே இருந்துட் இருக்கு போது மெயினா ஃபங்ஷ் பண்டிக டைம்ல வீட்ல இருக்க மாட்டாங்க
ஆமா ஆமா
எல்லா சீசனுக்கு தீபாவளியா இருக்கட்டு பொங்கலா இருக்கட்டு அவுங்க எல்லா பண்டிகையில ம இது கடையில மட்டுதா இருப்பாங்க அந்த டைம் அவுங்க ஃபேமிலியோட கொண்டாட முடியாது
ஆமா பிஸ்னஸ் ஏனா அதுதா
அதனால இவுங்களுக்கு தனியா ஒரு பண்டிக வரு அந்த சீசன் எல்லா முடிச்சி பொங்கலெல்லா முடிஞ்சி போனது வீட்ல பெரிய எல்லா எட்த்து செய்ற மாரி ஊரே சேந்து ஒரு பண்டிக கொண்டாடுவாங்
ஓ ஓ நல்ல விஷ்ய நா இப்பதா கேள்வி பட்றே இந்த மாரி
இல்ல அந்த ஊர்ல அது செய்வாங்க எல்லாரு சேந்துட்டு இந்த துணி வியாபார பண்றவங்க எல்லா சேந்து ஒரு பண்டிக மாரி வெச் சிட்டு அதுக்கு ஒரு பேரு வச்சிருப்பாங்க தேவதை அம்மன்னு அதுல ஆடெல்லா வெட்டி ஊரே மொத்த பேரு அப்ப அந்த ஊர் பண்டி ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களு அவுங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த நாள்ல மட்டு எல்லா ஆம்பளைங்களுமே வெளியூர்ல போய் துணி வியாபாரொ பண்ற எல்லாருமே அவ்ங்க அவ்ங்க சொந்த ஊருக்கு வந்து சேந்துருவாங்க
சேரி சேரி சேரி
டி அவுங்களே அங்க சமைச்சி சாப்ட்டு வீட்டுக் கொண்டு வருவாங்க
ஓ வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்களா
அ வீட்டுக்கு எடுத்துனு வந்ட்டு கறி பங்கு போட்டு ஒரு ஒருத்தருக்கு அந்தசன அஞ்சு கிலோ ஆறு கிலோ வந்து உப்பு கறி கறியெல்லா செஞ்சி வெப்பாங்க அதுல மீந்து போன கறில
ஓ நல்லாருக்குமா அவுங்க செய்யறது
ஆம்பா சூப்பரா இருக்கூ
இங்கருந்து பொருள்லா மட்டு எடுத்துட்டு போயி்டுவோ மொளகாதூள் இஞ்சி பூண்டு
ஆமா எல்லா எடுத்துட்டு போயிட்டு வாங்கிப்பாங்க எல்லாருமே அது பொது காஸ்தா அது எதுக்காக எப்டின்னா வருஷத்துக்கு ஒரு முற ஒரு அமௌண்ட்ட கட்டிடுவாங்கப்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு க்கு ஒரு வீட்ல ஒரு ரெண்டு ஃபேமிலியா இருந்தாலுமே ஒரு ஃபேமிலிக்கின் சொல்லிட்டு ஒரு ரெண்டு டாயிரம் மூணாயிரம் அப்டி கட்டிடுவாங்க அதாவ்து இந்த வருஷொ ஸ்டார்ட்டிங்ல ஜனவரில கட்னா அடுத்த வருஷோ ஜனவரில தா அந்த ஃபங்க்ஷன் நடக்கூ அப்ப இந்த வருஷமே பண கட் டா அந்த ஒரு வருஷோ அந்த ஊர் மொத்தமு கட்டுவாங்க இல்லயா அங்கங்க குரூப் குரூப்பா பிரிஞ்ருவாங்க ஒரு நாலஞ்சு குரூப் பத்து குரூப் அப்டி இருக்கு அந்த ஊருக்கு ஏத்த மாரி வில்லேஜா இருந்தா ஒரு குரூப் ரெண்டு குரூப் இருக்கூ
ச்சரி
அ ஒரு அந்த ஒரு குரூப்லயு ஒரு நூறு எரநூறு ஆடுங்க வெட்டுவாங்க அங்கே அதுக் கேத்த மாரி அதுல இருக்கிற ரத்தோ கொஞ்சோ கறி தலகறி இதெல்லா சமச்சி அங்கேயே சாப்டுட்டு எக்ஸ்ட்ரா வா வரர்து வீட்ல க ஒடம்பு கறி எல்லாம் மட்டு பங்கு போட்டு கொடுப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கூ
சேரி சேரி சேரி சேரி சேரி
அந்தப் ம் பணத்துல வட்டிக்கு விட்டுருவாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு
நம்ம இன்னொரு இணைப்புல வந்து பேசலா நன்றி
பணம்